வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழி அப்புறொ இப்ப நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்லான்ட்டு ஒரு ஐடியால இருக்கே கொஞ்சோ இந்த வீட்டு விவ சாயம் பத்தியு எனக்கு இப்போ பெரிய ஏக்கரா கணக்கில வச்சி பண்றது நல்லதா இல்ல வீட்டு விவசாயம் வச் சி பண்றது நல்லதான்னு எனக்கு தெரியல அதனாலதா உங்க கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கலா அப்டின்டுதா நீங்க எது நல்லாதா இருந்தா எனக்கு மறந்துருப்பீங்க தோழி
நீங்க வந்து எப்டின்னா இப்போ ஒரு தனி வீட்ல இருக்கீங்க மாடில வந்து கொஞ்சொ எட இருக்குன்னா மாடி தோட்டம் மாரி பண்ணலா அது உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு இது மட்டும் பண்ணலா ஆ தேவையான காய்கறிகள் மட்டு வளக்கலா அந்த மாரினா கொஞ்சமா பண்றதாருந்தா அந்த மாரி பண்லா இப்ப வந்துட்டு நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க நெறைய ஒரு ஏக்கர் கணக்குல எட இருக்கு ஒரு க்ரௌண்ல ஆ ஆ எட இருக்குன்ற மாரி இருந்துச்சுன்னா மட்டு நீங்க வந்து ஆ ஒரு இந்த சீசன்ல வந்து எந்த ஒரு ஆ வெளச்சல் வந்து நல்லா இருக்குன் சொல்ட்டு இப்போ நீங்க ஆ அந்த கிராமத்து போ கிராமப்புறத்துல வந்துட்டு நீங்க போனீங்கன்னாவே அது அதுக்குன் சொல்ட்டு ஒரு கவுன்சிலிங் குடுப் அதுக்குல்லா ஆளுங்கல்லா இருக்காங்க நீங்க எந்த மாரி இப்ப ஏப்ரல் மேனா வந்துட்டு என்ன ஆ நெல்லு வகைகள் போட்டா வந்துட்டு நல்ல வெளைச்சல்ருக்கு ஒரு மூணு மனசம் கழிச்சு அப்படின்றதுக்குலா சொல்றதுக்குல்லா ஆளுங்க இருப்பாங்க அது வந்துட்டு நீங்க கரெக்ட்டான ஒரு நெல்லை சூஸ் பண்ணிக்கிட்டு அத வந்துட்டு நீங்க போட்டீங்கன்னா நல்ல வெளச்சல் குடுக்கு நல்ல லாபமு ஈட்லா எவ்ளோ நீங்க போடுறீங்களோ அதுல இருந்து டபுள் ட்ரிபிளா வந்து நல்ல லாபமு வரும் சோ அது வந்து நீங்க ட்ரை பண்லா அதுக்கப் புறோ உங்களுக்கு இப்போ எதாவது நீங்க இப்ப நல்ல ஒரு எட வச்சிருக்கீங்க அப்டின்னா அது ஒரு நல்ல நெலமா அப்டின் சொல்ட்டு பாக்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இதுலருந்தே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆஃபிசர்ஸ்லா வருவாங்க நீங்க வந்துட்டு போய்ட்டு அப்ளே பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து ஆளுங்க வந்துட்டு உங்களோட நெலத்த வந்து அந்த டெஸ்ட் எல்லா பண்ணி பாக்க பாப்பாங்க அந்த மன மண்ண எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க உங்களுக்கு எந்த மாரி மண்ணா இருக்கு அது எந்த மாரி நெலமா இருக்கு எந்த மாரி இது போடலா அப்டீன்றது எல்லாமே ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் மாரி குடுத்துருவாங்க அத பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன இது வெளச்சல் பண்ணலா அப்டின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலா சோ அடுத்த எப்படின்னா வந்து நீங்க எதாது பேங்க்குக்கு நீங்க வந்து உங்களுக்கு காசு இது கொறைவா இருக்கு அந்த மாதிரினா உங்களுக்கு ஆ ஆரம்பிக்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அது வந்து பேங்க்ல உங்களுக்கு லோன் மாரியு குடுப்பாங்க சோ அதுக்கு வந்துட்டு நீங்க எவ்ளோ ஏக்கர் கணக்குல எட இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஃபார்ம் மாரி ஃபில் பண்ணி கொடுத்து நீங்க பேங்க்குக்கு போய்ட்டு நீங்க இது பண்ணி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக் ஏத்த மாரி நெலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஏதுன் சொல்லிட்டு பாத்து ட்டு அது வந்து வெரிபிகேஷன்குலா ஆளுங்க வருவாங்க அது வந்து பாத்துட்டு அப்புற உங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாரி லோனு என்னன் சொல்லிட்டு நீங்க உங்க ரெடி பண்ணி குடுப்பாங்க சோ அதயு நீங்க பாத்துக்கலா சோ இப்டிதா நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது வந்து இப்டிதா பண்ணணு
ஓ சேரி சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோட்டமெல்லா கெடையாதுங்க ஒரு லாண்டு அந்த மா லைன்ல இப்ப நா வந்து ஒரு லீசுக்கு எடுத்து பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அது லாபகரமாக போகுன்னா அதுக்கு என்ன பயிரு போடலா இப்ப எந்த பயிரு போட்டா நம்ப கொஞ்ச லாபத்த பாக்க முடியு நஷ்ட இல்லாம அப்டிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குதுங்களா
ஆ அதுதா வந்து எப்டின்னா நீங்க அந்த சீசன்க்கு ஏத்த மாரிதா நீங்க எப்ப வந்து அந்த நெலத்துல வந்துட்டு எல்லா அந்த அ சுத்தம் பண்ணி அந்த இது அதுக்கேத்த மாரி மிஷின்ஸ் எல்லா வாங்கணு அது வந்து உருள்றதுக்கு அந்த இதெல்லா வந்துட்டு மிஷின்ஸ்லா வாங்க வேண்டியதா இருக்கு அதுக்கப்புற எந்த சீசன் ஏப்ரல் மே அப்புற ஜூன் ஜூலைன் சொல்ட்டு அந்த சீசன்க்கு ஏத்த மாரி பயிர் வகைகள் வந்து எது எது போடணு அப்டின்னு சொல்ட்டு அது ஒரு லிஸ்ட் வெச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து எத எந்த இது போட்டா நல்லா காசு வருன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆனா வந்து அது எந்த டைம்ல போடணு அப்டின்றதுக்குல்ல இப்ப அரிசி வக எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மழ நல்லா வேணு மழ சீசன்ல மட்டுதா நீங்க அரிசி வகையவே போட முடியு ஏன்னா தண்ணி இல்லாம வந்துட்டு அரிசி வந்து அந்த இது அந்த வெ இது நல்லா வெளச்சல் குடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல சோ அது வந்து நல்லா ஒரு வெளச்சல் குடுக்கணுனா உங்களுக்கு அந்த தண்ணி வேணு அந்த அது வந்து மழ சீசன்ல தா போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பயிர் வகைகளுக்கு தனித்தனியா வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப பண்ண வேண்டியதா இருக்கு சோ நிங்களோட நெலோ எப்டி இருக்கு அங்க வந்துட்டு அங்க இரு இருக்குற சூழ்நிலை கால சூழ்நிலை எப்டி இருக்கு வெயிலு மழ வந்து எப்ப வரு என்ன ஏதுன் சொல்ட்டு அத ஒரு டெஸ்ட்டு மாரி பண்ணி பாத்துட்டுதா வந்து சொல்ல முடியு சோ நம்ம குறட்டா போக்குல எதையோ ஒண்ணுது ஏதோ ஒரு பண்ணிட்டு அந்த மாதிரி பண்றது கஷ்டொ சோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்துட்டு நெறைய ஒரு ப்ராசஸ் இருக்கு இதுக்கெல்லா நீங்க வந்துட்டு போய் அப்ளை பண்றது ஆளுக்கு பு புடிச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்றது இதெல்லா பண்ண வேண்டியதா இருக்கு அது மட்டு கொஞ்ச பாத்துக்கோங்க
ம் சேரிங்க தோழி இப்ப எனக்கு இருக்குற ஒரு அபிப்பிராய என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரட்டு இல்லன்னா டீ செடிகள் அந்த மாரி தோட்ட போடலா அப்டின்னு ஏன்னா மலைப் பிரதேசம் அந்த மாரி எடத்துல வந்து கொஞ்ச நல்லா இருக்கு அப்டிங்குற மாரி நா ஒரு இது பண்ணிருக்கே சோ அங்கேயு வந்து பாத்தீங்கன்னா நிலம்மாவோட சைது ரேட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாதா இருக்கு சோ அந்த மாரி சமயத்துல வந்துட்டு ஆ சரி ஓகே அங்க வந்து வாங்கிக்கலா பட் நம்ப அங்க வந்து ஒரே ஒரு சோர்ஸ் என்ன அப்டின்னா ஒன்னு நம்ம வந்து காய்கறிகள வந்து வெளைய க முடியும் அப்டி இல்லைன்னா டீச்செடிகள வந்து போட முடியும் அத தவிர மத்த எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா
ஆமாமா நீங்க சொல்றது நீங்க இருக்கறத வந்துட்டு மலப்பிரதேசொனா வந்து ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ம் இது குடுக்கு இப்ப இந்த அது என்னது அந்த ம் ஆ முள்ளங்கி அதுக்கப்புற கேரட்டு அதுக்கப்புற நீங்க சொன்ன மாரி டீ இது காஃபி
நம்ம சிட்டில வந்துட்டு அந்த மாரி இது வெளச்சல்லா இருக்காது உங்களுக்கு கிராமப்புறத்துல அந்த மல பிரதேசத் பிரதேசத்துல சோ நா அ காசு வெச்சுகுன்னு வந்து ஆ விப்பாங்க இங்க வந்து சோ அது வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஐடியான் தா நெனைக்கிறே நீங்க சூஸ் பண்ணிருக்கிறது
ம் பரவாயில்லங்க தோழி ஆமாங்க ஆனா அதுங்களுக்கு உரங்கள் அதெல்லா எப்டிஙக தோழி நம்ம வந்து இது பண்றது ஏன்னா அது பத்தி எனக்கு சுத்தமா ஒரு இது இல்ல சோ உரங்கள் நம்ம வந்து இது ப்பண்றது அதுக்கப்புற ஃபர்தரா அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதெல்லா எப்டிங்க தோழி
ஆ அதுக்குதா வந்துட்டு நீ உங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபிசர்ஸ்னே இருப்பாங்க அதுக்கு வந்து இப்ப வந்து இந்த கெமிக்கல் இதுவு இருக்கு அதுக்கப்புறொ வந்துட்டு ஆ ஒரு நேச்சுரல் இதுவு வந்துட்டு உங்களுக்கு உரங்கள்லா சோ நீங்க வந்து அங்க எட துக்கேத்த மாதிரி கெமிக்கல்ன்றது போட்டா அதா வந்து இப்போ வந்து ஆறு மாசத்துல வெளையறத வந்து மூணு மாசத்துல வெளையவெக் குறது அந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லா இருக்கு இல்லையா அது நீங்க பாத்து வந்து கரெக்டா வந்து உங்க இடத்துக்கே இடத்துக்கு நிலத்துக்கு ஏத்த மாரி வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ண வேண்டியதா இருக்கு சோ நம்ம வந்து காசு போட்றோ செரி அத வந்து நேர்மையாவு பண்ணணு அதுவு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த நேர்மையா பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆ நேச்சுரலான ஒரு இது போட் டா நம்ம ஆ விக்கிறது வந்துட்டு ஒரு ஆ நம்ம மனசாட்சிக்கு துரோக இல்லாம பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணலா ரொம்ப கெமிக்கலு ஜாஸ்தியா யூஸ் இப்ப நம்ம பண்றது இப்ப ஆர்கானிக்குன்லா விக்கிறாங்கல்ல எல்லாத்துக்கு ஆர்கானிக்குன்னு ஒரு பேர் வெச்சுறாங்க ஆனா வந்துட்டு கொஞ்சோ பார்த்து நம்ம வந்து கரெக்ட்டா பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாரு மனசாச்சியோட பண்றது கடையாது அந்த மாரி நீங்க கரெக்டா பண்ணீங்கனா உங்களுக்கு அது கேத்த மாரி பலனு இருக்கு அப்டிதா நனைக்கிற நானு அது மட்டு கொஞ்சோ ஆளுங்கள வெச்சு நீங்க கொஞ்சோ ஒரு சர்வே மாரி எடுத்து அதுக்கப்பறோ வந்து அடுத்த ஸ்டெப் எடுக் எடுத்து வெக்கிறது கரெக்டா இருக்கு
ம் கண்டிப்பா தோழி இப்ப வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க அவங்களும் வந்து கொஞ்சோவிவசாயம் தா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னு வந்து பாத்தீங்கனா இந்த கேபேஜு அப்றோ பீட்ரூட்டு அந்த மாதிரி வந்துட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அவுங்க வந்து நா கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்துட்டு விவசாயங்களுக் சாகுபடி இல்ல ஓ செரி இந்த நிலத்துல நீங்க போட்றதா இருந்தா வேற ஏதாவது மாதிரி போடுங்க அப்டிங்கிறாங்க ஆனா வந்து அந்த மாரி பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கனா மார்க்கெட்ல நல்ல ரேட்டு் வந்து போயிட்டு இருக்கு நா அந்த மாரி இருக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் வந்து நா மார்க்கெட்லயு விசாரிச்ச போது என்ன சொல்றாங்க அப்டின்னா மேபி உங்களு க்கு நல்ல வருவாய் வந்து கிடைக்க கூடாதுங்கறத்துகாக அப்டி சொல்லுவாங்க போல ஆனா நல்லா போயிட்டு இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க இதுல எனக்கு என்ன ஒரு இத எடுக்கறதுனே எனக்கு புரியல அதனால நீங்க சொன்ன மாரி மண் வளத்த வந்து நா எடுத் து பண்ணிட்டு அப்பற தா நா வந்து என்ன செட் ஆகுன் போட முடியுமா இல்ல எப்டிங்க தோழி
ஆமா கண்டிப்பா அவுங்க வந்துட்டு இதெல்லா வந்துட்டு எதுவு பண்ணாம வந்துட்டு ஏன்னா அத பத்தி ஒரு ஐடியா இல்லாதவங் கிட்ட அவுங்க விசாரிச்சிருப்பாங்க இல்ல நம்மளே பண்ணிக்லா எதுக்கு இன்னொருத்தர் கிட்ட கேட்டுட்டு இருக்கணு அப்டின்ற மாரி வந்துட்டு அவுங்க நிலத்த சும்மா ஊ இது எல்லா சுத்தம் பண்ணிட்டு என்னென்னலாம் போட்டா நல்லா காசு வருன்றதுக்காக பண்ணிருக்கிறதுக் கூட வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்காம என்ன பண்ணணுனா நீங்க நா சொன்ன மாதிரி ந அதுக்கு என்ன ஏத்த மாதிரி அந்த ஆ ஆஃபிஸ்சர்ஸ்லா இருப்பாங்க அவுங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி அவுங்கள வர வச்சு அவுங்க வந்து அந்த டெஸ்ட் டல்லா பண்ணி அந்த நிலத்துல வந்து இதுதா போட்டா நல்லா இருக்குன்றது அவுங்க வந்து நமக் சொல்லிடாங்கனா நம்ம வந்து இப்போ ஏதாவது போட்டு கூட அந்த டைம்ல வரலனா கூட நம்ம போய் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லி இந்த மாரி நாங்க போட்டோ ஆனா வர்ல அப்டின்டு அதுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு குடுக்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளே ஒரு வந்து முடிவு பண்ணி பண்றதுக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டோ அதுக்கு அவுங்களுக்கு வந்து நறைய அத பத்தி நறைய விஷயங்கள் தெரிஞ்சவுங்ளா நம்ம வந்துட்டு கேட்டோன் வச்சுக்கோங்ளே நம்ம வந்து அவுங்க கிட்ட எல்லாத்தையு வந்து கூட நமக்கு ஐடியா குடுப்பாங்க இந்த இடத்துல போய் கேளுங்க அப்படின் சொல்ட்டு ஆளுங்கள வர வச்சு எல்லா பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு இது மூலியமா போட்ட காச வந்து எடுக்காம ஒரு லாஸ்ல போகுறது அந்த மாரி விஷயங்களு நடக்காம இருக்கு சோ அத வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு முழு முயற்சி க்க பண்ணீங்கன்னா ஆ நல்ல ஒரு மு இது வரு
ம் ம் சேரிங்க தோழி நீங்க சொன்னது புரிஞ்சுது அப்ப வந்து நா என்னோட மண் வளத்துக்கு என்ன ஒரு நல்ல இதா இருக்குமோ அதுதா நா தேர்ந்தெடுத்து போடணும் இல்லிங்ளா
ஆ கண்டிப்பா அதுவும் ஒரு நல்லா அத பத்தி தெரிஞ்சவங்க ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கறவங்க அக்ரிகல்ச்சர் க்கு நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு இருக் இருக்குங்கில்லியா ஒரு ஒரு கிராமத் க்குமே உங்களுக்கு அந்த மாரி இருக்கு சிட்டியிலயு இருக்கு அதுக்கு வந்துட்டு நீங்க அப்ளே பண்ணி நீங்க கரெக்ட் ட்டா அவங்க மூலியமா போறது உங்களுக்கு நல்லது சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது அது மட்டு பாத்துக்கோங்க
சேரிங்க தோழி நீங்க இவ்ளோ தகவல்கள் குடுத்ததுக்கு நன்றிங்க தோழி நா கண்டிப்பா அது என்னன்னு பாக்குறேங்க இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிட்டச்சா பேசலாம் நன்றிங்க தோழி